வணக்கம் தோழி
ம் சொல்லுங்க என்ன பண்றீங்க
சும்மாதா தோழி இப்பதா சாப்ட்டு முடிச்சுட்டு துணியெல்லா தொவச்சு போட்டுட்டு உக்காந்ருக்கே
அ சொல்லுங்க
இப்பதா தோழி வீட்டு வேலையெல்லா முடிச்சுட்டு உக்காந்ருக்கே
அ மதியானோ சோ மத்தியானே உணவெல்லா முடிஞ்சிருச்சா
அ முடிஞ்சிருச்சு
ம் ம் என்ன சமையல் இன்னைக்கி
சும்மா கீர முருங்க கீரய உருவி போட்டுதா தோழி கொழம்பு வெச்சே
செரி செரி இங்கயு முருங்ககீரதா இருக்கு அதா முட்ட வாய்ட்டு வர சொன்னே இவுங்கல வாங்கி குடுக்காம பொய்ட்டாங்க இப்ப புளிகொழம்பு வச்சுட்டே சாதோ வச்சு அடுப்புலருக்கு ரசோ இப்பதா ரெடி பண்ணிகிட்ருக்கே
ம் ம்
கேரட்டு முட்டக்கோசு இருக்கு இத போட்டு பொரியல் பண்ணிட்டு முருங்கக் கீர இருக்கு அத போட்டு முட்டபோட்டு அதுல பண்ணா பிள்ளைங்க நல்லா சாப்டுங்க சேரி அது மாரி செய்யலா அப்டினு பாத்தே வெறுங்கீரயா குடுத்தா ட சாப்ட மாட்டானுங்கன்னு.
அ.
முட்ட வாய்ன்ட்டுவாங்கன்னே வாங்கிட்டு வரல.
ம்.
முட்ட சரியாகிட்டு ம். எங்க பேசுங்க மாமா கிட்ட
ஆ பேசுன பேசுன.
என்னா சொன்னாங்
அது வந்து அந்த வீடு நெலப்படி வரைகிந்தா தெரியுதா. நல்லா பாத்தாங்களா வாங்கி நெலப் படி வரையுந்தா தெரியுது அதுக்கு அந்தாண்ட எல்லா எது தெரில.
அ
ப்ன்னாங்க ஆனா ஆடியோ கேக்குதுதானா அது இது பா ப்பா வந்து கம்ப போட்டு அடிச்சது வந்து டொம் டொம்னு சவுண்டு கேக்குதா.
ம் சேரி
ம் அது பேச சொல்லிருக்கறே ஆடியோ வந்து வேணான் சொல்லுங்க அப்பின் சொல்லி சொல்லிருக்குறே. அது வந்து எப்பிடி ஏத்துக்குறாங்களா என்னன் தெரில.
அத வந்து எடுக்க முடியாதா அப்டி.
ம்.
ஏனா ம் ஆ நம்ம வந்து வக்கிம்போதே தா அது.
ம் ம்.
சில கே அதாவது ஒரு சில கேமரா வந்து ஆடியோ வேண்டா அப்டின் சொல்லி வெப்பாங்ளா. ஒரு சில வந்து ஆடியோ வேணு அப்டின் சொல்லி வெப்பாங்ளா. அது வந்து வெக்கிம்போதே வரக்கூடியதா.
ம்.
ம் ஆமா அதனால இப்ப வந்து அத எதும் பண்ண முடியாதா.
ம்
ன்னு சொன்னாங்
நா அதா கேட்டே வந்து அது வந்து வீடு குள்ள எல்லா தெரிதா அப்டின் சொல்ட்டு கேட்டதுக்கு இல்ல இல்ல நெல ப்படி வரையு மட்டுந்தா தெரிது. அதுக்கு அந்தாண்டில்லா தெர்ல. ஆடியோ வந்து நல்லாக் க்ளியரா கேக்குது அதே மாரி ம் வீடியோவுமே நல்லா க்ளியரா இருக்கு.
இது அ
நல்லாவே ஃபோன்ல நம்ம நார்ம்லா எடுப்போமே அந்த மாரியே நல்ல க்ளியர் வ வி
ஆமா அது வந்து அந்த சைடு நல்லாதா க்ளியர்தா இருக்கு எதுக்கு அந்த அண்ணா வந்தாங்கனா க்கா அ நீயு ஒரு தடவ வாங்கி செக் பண்ணிக்க.
ஆ.
ம் ஏனா எப்டி எது வரைக்குந் தெரியிது அப்டின் சொல்லிட்டு செக் பண்ணிக்க.
ம் சேர் சே சே சே.
ம்
ம் அப்றோ இன்னிக்கி சா ந்தரோ அங்க நடப்பூர்ல எதோ எடோ இருக்கு அப்பின் சொன்னாங்களா இங்கயே. அ அங்க நடப்பூத்து எங்க தெருக்குள்ள போவாம
ம்.
ம் அப்ப கல்யாணை பூரு வழியா வருவோல்ல.
ஆமா
அதுட்ட ஏதோ எடம் இருக்கு அப்டினு சொன்னாங்களாம்
யாரு
அங்க அந்த பள்ளத்தெவுருல ஏதோ பாத்தோம்
ம் ம் ம்
அப்டியே கேட்டுட்டு வார கேட்கணும் நாலு மணி போல வாங்க அப்டின்னு சொன்னாங்க வேலைக்கு சாயங்காலம் நாலு மணிக்குள்ள வாங்க கேட்போம் அப்டின்னு சொன்னாங்களாம்
செரி செரி செரி போய் என்னன்ட்டு பாரு
அத போய் கேட்டுட்டு வர சொல்ல வேண்டிய தான் ம்
ஆமா காலைலே என்ன ஏதுன்னு யோஸ்ட்டே லேட் பண்ணிட்ருக்காம அடுத்தடுத்து என்ன பண்ணுன்றத பாக்கணு சில எடத்துல வந்து ஆ வந்து சே பாதுகாப்பா இல்ல அப்டின்னா நம்ம அடுத்தது என்னன்றத தா நம்ம பாக்கணு
ஆமா ஆமா
ம் திரும்ப அடுத்து நம்ம வாடக வீட்டுக்கு போறத விட சொந்தமா ஒரு எடத்த வாங்கிட்டு போறதுக்கு தா வழிய பாக்கணு
ம் அதுக்கு தான் இங்கேக்கு அதா முடிச்சு குடுத்துருவாங்கன் தான் நனைக்கிறே அவங்க குடுக்குறதா தான் சொல்லிருந்தாங்களா குடுக்குறது தான் யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க அப்டின்னு சொன்னாங்களா
ம் ம்
ஆனா அவங்க சொல்லி ரொம்ப நாளா ஆகிடுச்சா
ம்
இப்ப எல்லாம் கு கொடுத்தான்னா தேவலாம்
அதாம் போய் பாக்க சொல்லு கொஞ்சம் மெனக்கட சொல்லு
ம்
ம் செரி அப்றோ சத்தி ட்ட பேசினியா
இல்ல சத்திக்கு போனே அடிக்கலா நானுதென்டு
ம் அவளுக்கு ஏதோ ஆமா ஆமா ஜா பேயா ஒரு நாள் சொன்னா காலையில்லே எனக்கு ஒரு மூணு மூணு இருந்துச்சு சரி பேசிடலாம் அப்டின் பாத்தேன் கிளாஸ் போய்ற்றே அப்டின்னா
ம்
ஆ ராத்திரி ஆத்தாவுக்கு வேற போன் அடிச்சேன் ஆத்தா வேற ஒரே பொலம்பு பொலம்பிட்டு ஃபோனா வச்சுக்கிட்டே காசு இல்ல செலவுக்கு காசுல்ல பெருக்கே
ஆ
என் கதைய யாருகிட்ட போய் சொல்றது என் கெதிய யாருகிட்ட போய் சொல்றதுன்ட்டு அதுவா பேசிட்டே நின்னுச்சி என்ன தா பன் பண்றது நானு
ஆ
உண்மையா இது சொல்ல முடியாம பல்ல கடிச்சிட்டு நான் ஓட்டுறேன் தெரியுமா
ம்
அது சத்திகிட்ட கேட்டுட்டே இருந்துச்சா வேற என் அக்கௌண்ட்டக்கு பணம் ஏறிச்சா பணம் ஏறிட்டான்ட்டு கேட்டுடே இருந்துச்சான்
ஓன் அக்கௌண்டுகா
ஆ ஆத்தோடது இது மகளிர் காசு உரிமதொக வந்துருச்சா
வந்துருச்சு வந்துருச்சு
எனக்கு வரல வேம்புக்கு வந்துருச்சு மெசேஜ் வந்துட்டு
காலையில எட்டு மணிக்கே மெசேஜ் வந்துட்டு ஆயிரூபாய்க்கி
அப்படியா ஏம்ப்பா எனக்குனா லேட்டா தான் போடுவானுங்களா அ வேம்புக்கு இப்பதான் மெசே மெசேஜ் வந்துச்சி பாத்தேன் என்பது வரும் உடனே போயிட்டு என்னோட ப பேங்க போய் செக் பண்ணி பாத்தா ஏ பேங்க்ல பேமெண்ட் இல்ல
ம் ம்
ம் இன்னும் வர்ல பாப்போம்
அது எப்டி சித்திக்கு ஏறிடுது வந்து உனக்கு எப்படி தெரியும்
எனக்கு அது அதோட பேங்க்ல என்னுடைய நம்பர் கொடுத்து வச்சிருக்கு செரி அத அவுங் அவுங்க அவரு பாத்துறாருன்ட்டு அது அவுங்களோட ஐடியில என்னோட இத குடுத்து வச்சிருக்கு அதனால எனக்கு தான் மெசேஜ் வரும் ம்
ஆத்தாடு இதெல்லாம் முடிஞ்சிருச்சா உனக்கு ஏறிடாப்பணொ
ஆ அதெல்லாம் முடிஞ்சட்டு முடிஞ்சுட்டு அதான் அடுத்த மாசொ ஒரு தவன கட்டணும்ல்ல த்தா ஒரு லோன் எடுத்து கொடுத்துச்சு அ மாசம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா கட்டணும் அது அதுக்கு மூன்றதா வந்துச்சு சரி அது அப்படியே இருக்கட்டும் அதை எடுத்தோம்னாக்க திரும்ப அடுத்த மாசம் தவண தவண கட்டறதுக்கு சிரமமா இருக்கு ஏனா செலவு கன்ட்டினா வந்துட்டே இருக்குல்ல ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல கையை வச்சோம்னா தேவலாம செலவா போயிடும்னு அதுல சத்தி சத்தியிட்ட கேட்டுச்சா சத்தியட்ட இத பத்தி ஏதோ சொல்லிக்காத அப்படின்னு நான் சொன்ன இவப்போய் என்ன சொல்லியிருக்கானா அந்த காசு வந்து து லோன் கட்டுறதுக்குதான் வேணுமா அதனால அந்த பசை எடுக்க வேண்டு சொன்னிச்சுன்னு போய் சொல்லி இருக்கா இவள என்ன சொல்றது
ஆ
உம் உடனே உடனே அதுக்கு அதுக்கு இது வந்துட்டு ஆத்தாவுக்கு சாமி வந்துட்டு என கூட யாரும் கொடுக்க வேண்டாம் யாரும் செய்ய வேண்டாம்னா யாரிட்டயு கேட்கல கொள்ளலனுச்சான் அது
ம் ம்
அப்படின்னு ஆத்தா சொல்லது அப்படின்னு சொன்னா நா தா ஒனக்
ஏதான் பருத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே பருத்தி எடுக்க போயிருக்குமே
இல்லையே போலையா அந்த அது இல்ல நான் கையா வுட்டீங்க போகல அப்படின்னுச்சு
தெரில நானு உம்
என்னன்னு தெரியல எனக்கும் தெரியல என்னாட்டு நா பேசியே ரொம்ப நாள் ஆவுது அ ஒரு வரத்துக்கு மேல ஆவுது பேசி எனக்கு வேலைய நேரம் உங்க செல்ற வேலைக்கு நேரமே எனக்கு சரியா இருக்கு நான் இப்ப யாரிட்டையும் பேசுற மாரியே எனக்கு இது இல்லை ஆ அதா நா பேசுறதே இல்லை அதான் வேம்புட்ட சொல்லி நா பேசலன்னு சொல்லி வேம்பும் ஒரே கம்ப்ளைண்ட் நீ பைசாம இருக்கற ஏன் பேசாம இருக்கறன்ட்டு சொன்னிச்சு சேரி சருமி அடிச்சா ஆ செரி ஆத்தட குடுரி ஆத்தட்ட பேச நல்லா இது போடுரின்னா அப்புறம் அவ கொண்டு போய் கொடுத்தாபிற்கு
சருமியா சருமி வந்திருக்காலா
ஆ இங்க வந்திருக்கலாம் ஏதோ அவ அக்கௌண்ட்ல இந்த ஸ்காலர்ஷிப் பணம் ஏறும் இல்ல
ம்
அது வந்து அவ ஆதார் கார்ட எணைக்காம இருக்குறதுனால பணம் ஏற மாட்டேங்குதா
அ அ அ
ஒரு லட்ச ரூபாய் ஆறுலட்ச ரூபாய் ஏறுமா
ஏப்பா ஸ்காலர்ஷிப் அஞ்சு லட்சரூபா ஆறு
ஆமா அவ இப்ப இதுல்லா படிக்கிறா டாக்டருக்கு இல்ல படிக்கிறா ல்ல ஸ்காலர்ஷிப் அதிகம்ல்ல அவளுக்கு
ஆ ஆ
ஆனா அந்த பணம் அவங்களுக்கு கெடயாது அப்டியே அவுங்க காலேஜி காலேஜ்ல எடுத்துக்குவாங்க ஆமா அப்டியே காலேஜ்ல எடுத்துப்பாங்க ஏன்னா அவுங்க அந்த மாரிதான சேத்திருக்காங்க அ ஃபுல் பேமன்ட்யுமே அவுங்க எடுத்துருவாங்க
ஆ
அதுக்கு ஆதார் கார்டு எனக்கெணும் அப்டின்னு சொல்ட்டு வந்திருக்கே அப்டின் சொன்னா அவன் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆவுது டி கேல்ஸ் கே ரெண்டு நாளாயிடுச்சினு நெனைக்கிறேன் ம் அந்த வேல ஓடிக்கிட்றுக்குது அதான்ட்டு போன் பண்ணி குடுத்த அவட்ட பேசின சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கு வோடம்பு சரில அப்டின்னு வேற சொன்னுச்சு
யா
தெரில யென்ன அது யென்ன செய்ந்துத உடம்பு செரில்ல அப்டின்னு சொன்னிச்சு தா மகளிர் தொக வந்தச்சினா கூட சட் டீ ஏழுவதுரூவா போட்டு எடுக்கா எடுத்து குடுக்க சொல்லா அப்டின்னு பாத்திட்டு கால்லருந்து செல்ல செல்ல பாக்கற பணமும் வரல ஒன்னும் வரல
ம் ம் ம்
வர காலேஜ் யிவுங்க கேட்டாங்க அ அக்கௌண்ட்ல பணம் வந்துட்டா ஆயிரூவா வந்துட்டா வந்துருகாலா பாரு அப்டினாங்க ஓத்தி இவங்கதா
சித்தப்பாவா ஆ ஆ
வந்து பாரு அப்டினாங்க அது நான் அத நான் பார் இப்ப எப்டி வரும் அப்டினு சொல்லிட்டு அதெல்லாம் வுட்டுட்டேன்
ம் ம்
என்ன செய்யறதுன்னு தெரில
லூசு லேட் ஆய்ரும் ஐ வோ பி யா
ஆமாம்மா
ஐ ஓ பி சில பேருக்கு லேட்டா தான் ஏரும் மண்
இல்ல எனக்கு லேட் எனக்கு லேட்டாதா ஏரும்
ம் எனக்கே எப்போதும் மத்தியத் துக்கு மேல தான் ஏரும் இன்னிக் எண்ணமோ கால்ல எட்டு மணிக்கிலாம் யேரிட்டு யென்னானு தெர்ல
இல்லையே காலைலே நியூஸ்ல போட்டானாமே வரவு வைக்கப்பட்டதுன்னு சொல்லி நியூஸ்ல போட்டானா
இன்னும் அதான் போட்டுட்டான்லா ஆ தா ஏறிட்டு தான் ம்
அததான் இவங்க சொன்னாங்க அ இந்த செய்தியில வந்துட்டு உனக்கு ஏரிட்டா அப்டின்னு பாருன்னாங்க
ம்
ம் ம் வரல்லா அப்பா ம் ம் சேரி வேற நீங்க என்ன பண்ற
போய்ட்டால்லா
ஆ வெண்பா ஸ்கூல் போயிட்டா ஆ போயிட்டா சின்னவ தூக்கம் வந்துட்டு தூங்குறா ஆ அதேதான்
கால்ல எத்தன மணிக்கு எந்திரிப்பா அதுங்குள்ள தூங்குறா
காலையில ஆறு மணி அஞ்சுர மணி நாங்க எந்திரிக்குற நேரத்துல எந்திரிச்சுருவா
ம் எந்திச்சு அவ அழ்ட்டு குடுக்க மாட்டாளா வெளையாண்டுட்டே இருப்பா
கால்ல வெளையான்டேருப்பா ஒம்போது மணிக்கி எந்திரிக்கிறனாலும் இப்ப பதுனோரு மணிக்கி பத் த்து மணிக்கெல்லா படுத்துருவா இப்ப மணி பதுனொன்னாய்டுல அவ படுத்துட்டா அவ படுத்தே பத்து நிம்ஷோ இருக்கு அதுக்குள்ள நா மத்தியானோ சமையலு கட கடனு என்ன சமைக்கணுமோ
ம் ம் ம்
ம் இந்த புள்ளப் பூச்சி ஒண்ணு பக்கத்துல நோண்டிட்டு கெடக்குப்பாரு அந்த மாரிலா நோன்டிட்டுருக்காது எதாச்சு டிவி கீவி எதாவது போட்டுவுட்டே அப்டின்னாக்கா உக்காந்து பாப்பா அ எ எதாச் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இப்பயே ஸ்நாக்ஸ் இருக்குனு இப்பயே வந்து டிவி தா பாத்துட்ருந்தா அ அ போன் பேசிட்டு இருக்கவு வந்து செய்கையில காம்ச்சா பச்சிச்சி வைத்த தடவி பச்சிச்சி பச்சிச்சினுச்சு அவ பச் இல்ல அதுக்கு பச்சிச்சு இல்ல அது தூக்கோ வந்துட்டு ஏகிட்ட எதாச்சு வம்பு வளக்கனுன் கிட்ட வந்து நின்னுச்சி அத கொன்டி படுக்க போட்டு தட்டி வுட்டே தூங்கிட்டு
இது சேரி
ம் அதெல்லா இவ சமத்தா இருப்பா அவதா ரொம்ப சேட்டப் பண்ணுவா கடசில அவ வந்து பெரிய குட்டி ஆனா அவதா வந்து சேட்டப் பண்றது
அ அ
எதாவது நோண்டிக்கிட்டு பேசிட்ருக்கும் போது வந்துச்சு எடையில சத்தம் குடுத்து கிட்டு அந்த மாரி தேவயில்லாத வேலையெல்லா அதுதா பாக்கு தவுத்து இது கெடையாது செரி மீனா அப்றோ அதுக் பேஸ்லா அடுத்த தலைப்புல பேசு
ம் நன்றி